ஹலோ ஹலோவ் எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே
ம் பேசி ரெண்டு நாளாச்சு
பேசி ரெண்டு நாளாச்சு
ஆமா ம் சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டோ சாப்ட்டோ
ஆ ஆ என்ன சாப்ட்டீங்க
இட்லி
இட்லியா ஓ
அப்பறோ வந்து இங்க வாவ் மோமோஸ்னு ஒன்னு இருக்கு அங்க வந்து வெஜ் மோமோஸ் சாப்ட்டோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோ
ஓ அந்த இன்னொரு ஆளு நீங்க தானா
நானே தா அது நானே தா
ஓ சேர் சேர்
ம் என்ன அப்பறோ உங்க மனைவியோட பேஸ்னிங்களா
மனைவியா ம் பேஸ்னோ பேஸ்னோ உம்
ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்க நீங்க வந்து காலையில இருந்து பேசல வேலையா இருக்கீங்க
ஆ அப்படியா
ஏதோ தூங்கி எழும்போதே வந்து ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவ சொல்றதுக் அதுக்காக நா ஃபோன் பண்ணே அப்டி சொல்லி வந்து ரொம்ப நேரோ ஃபீல் பண்ணாங்க மேடம்
ஆ உ காலேல கால் பண்ணும்போது அ எங் ங்க பாட்டி மேல இருந்தாங்க அதனால பேச முடியல அதுக்கப்றோ பாத்தீங்கனா நா ரொம்ப நேரோ அவங்களுக்காக காத்திருந்தே அவங்க பாத்தீங்கனா உங்க கூட அதுக்கப்றோ அவங்களோட வேலய முடிச்சு அப்டி இப்டினே அவங்க பிஸியா இருந்துட்டாங்க போல வேலயா
உம்
அதுக்கப்றோ அவங்க மதியத்துக்கு மேல அவங்க பேசலானு நெனச்சிருப்பாங்க போல நா அந்த டைம்ல என்னோட வேல விஷ முக்கியமா நா போயிட்டே
உம்
அதுக்கப்பறோ ஃபுல்லாவே இப்ப நைட்டு ஒரு பத்து பத்தே கால் வரைக்குமே நா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கறது அப்றோ அந்த உங்ககிட்ட சொல்லிருப் நா ஒரு இடத்துக்கு போறோ அப்டின்னு ஆஹ் அத பத்தி பாக்காதுன்னே ஒரு மாதிரி போயிருச்சு
உம்
உம் அப்றோ என்ன நீங்க எப்டி இருக்கீங்க பரவாயில்லையே நா நெனச்சத விட நீங்க ரொம்ப வேகமா இருக்கீங்க
ஏன்
ஆஹ் அத நானு உங்க கிட்ட அப்பறமா சொல்றே ஆஹ் எல்லா நம்ம பேசுறத பத்திதா வேற ஒன்னு இல்ல
சேரி சேரி
ஆஹ் நா பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு விஷயமா அப்படியே தா இருக்கே சொல்லணும்னா
புரில எனக்கு
நா எப்டி இருந்தேனோ அந்த நம்ம பேசுறோ இல்லையா நம்மலா
ஆஹ் ஆஹ்
உம் உங்க அக்கா கோட கல்யாணத்த பத்தி
ஆஹ் ஆஹ்
ஆஹ் புரியவே இல்லையா ஒண்ணுமே உம் தெரிது தெரிது உம் செரி வி
அப்பறோ வந்து நானு எங்க தோழிகளு சேந்து நாளைக்கு வெளியில போலான்னு இருக்கோ
ஆமா சரி சரி சொல்லியிருந்தாங்க
ஒனே தெரியல
அது சரி ஆஹ்
அதா யார்ட்டயாச்சு போய் கேட்கணு அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்கோ ஆனா மணி ஆயிடுச்சு ட்டி இன்நேரத்தில எல்லாரும் தூங்கிட்ருப்பாங்க
அதென்னோ அவங்க ஃப்ரெண்ட் ஏதோ கேட்டு வச்சிருக்கேன்னாங்களே உங்களோட தோழி
அவங்க வந்து ஒரு அக்கா இவங்க கிட்ட சொல்ல வந்திருக்காங்க இந்த மேடம் என்ன பண்ணிரு இருக்காங்க ஆ அதெல்லா எனக்கு தெரியு அப்படின்னுட்டு வந்திருக்காங்க
அப்டிங்களா
ஆமா அதனால வந்து அந்த அக் காவும் போங்க நாளைக்கு நீங்க எப்டி போறீங்கன்னு பாக்குறே அப்டின்ற மாரி சொல்லிருப்பாங்க போல
பாத்திங்ளா
ஆ அப்ப சேரி திரும்பவு போய் நாளை கால்ல அந்த அக்காகிட்டயே கேட்கணு இல்லனா அப்பறோ உங்களோட நண்பர்களே முன்னாடி அந்த பக்கோ போயிட்டு தா வந்தாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதனால அவங்க கிட்ட எப்டி போணுன்னு கேட்கணு வழி தெரியாது எங்களுக்கு ஆனா நாங்க வந்து என்ன வந்து துணி போட்டுக்கணு அப்படிலா வந்து முடிவு பண்ணி வச்சிட்டோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ